அலோ அலோ கேக்குதா அத்தோளர கேக்கதா தளர அலோ அலோ அலோ
ஹலோ தோளா கேக்குதா
ஆஹ் கேக்குது தோலர் என்ன ஆச்சு இவ்ள்நேர் கேக்கவே இல்ல
தச்சா
சாப்டாச்சி நீங்க
சாம்பார் சாதம் சைடிஷ்
சைடிஷ் வந்து உருளக்கெழங்கு
குட் காமினேஷன் போங்க காலைல ரெண்டு இட்லி சாப்ட் போதோல
இட்லியா ஓகே
இட்லியும் வேர்கடள சட் சட்னி பே
அப்படியா நீங்க என்ன பண்னீட்டு இருக்கீங்க
ஆஹ் ஹவுஸ் ஒய்ஃப் தோலா எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க
அபரோ
ஒருதவங்க செவன்த் படிக்கிறாங்க ஒருத்தங்க ஃபிப்த் படிக்கிறாங்க ஸ்கூல் பொய்ட்டாங்க இன்னக்கி ஸ்கூ சாட்டர்டே இன்னக்கி லீவ்ல இருப்பாங்கன்னு நெனச்சி ரொம்ப பயம்ந்த தோலா பட் ஆனா இன்னக்கி ஸ்கூல் வச்சுட்டாங்க
ஓ ஸ்கூல் இருனாதான் ஒங்களுக்கு கொஞ்சம் பயம் இல்லாம இருக்கு
ஆமா தோளா எங்க எங்க வீட்லதான் லீவா இருந்தா எல்லா சண்டையும் நடக்குதே அக்க்ஷுவலா எப்படி சொல்றது ஆமா தோலா இந்த பேனா பென்சில்ஸ் சண்டயே ஆ என்னமோ சொல்ற மாரி உலக போறயே நிப்பாட்டிருவாங்களாட்டுக்கு இந்த இந்த பேனா பென்சில் சண்டையே நிப்பாட்றதுக்கு இன்னொருத்தர் பொறந்து தான் வரணுன்ற மாரி இருக்கு
அப்புடியா அப்ப நீங் நீங்க என்ன பண்ணனா ஓ ஓ ஓல்சேல்ல பா ங்கி வச்சீகணு
எவ்வளதா தோழர் தோழா இந்த தடவ நா எவ்வளக்கு வாங்கிருப்பேன் நெனக்கிறீங்க ஆக்ஷுவ்லா
தெர்லியே ஒங்களுக்குதான் தெரியும்
ரெண்டாயிரத்தி எட்நூற்வாகிட்ட வாங்கி குடுத்துருக்கே ஏன் பேனா பென்சில் பிளாக் பென்சில் பவுச்செரு அப்புறம் இந்த மார்கரு அப்றோ என்னென்னமோ கேட்டாங்க செரி இதே நா வர்ஷத்தில ஒன் டைம் தா பர்ச்சேஸ் பண்ணுவேன்னா சேரின் சொல்லி வாங் குடுத்தே ஆனா ஏன் பொண்ணுங்களுக்கு அந்த கடயவே குடுத்தாலும் இந்த கடையில நா கேக்கறது இல்ல அ ப்டின் மட்டு தா சொல்லுவாங்க ஏம்பொண்ணுவோ அந்த மாதிரி என்னா பாத்துக்கேங்களேன் காலேல நா சும்மா ஒரு ரெஃபர்க்காக ஒரு நாப்பது பக்க நோட்டு வாங்கி வச்சிருந்தே எதா வீட்லெ எழுதுறதுக்கனா டக் குனு ஒரு இவ்ளோ வாங் குடுக்கற விட்லெ ஒரு பென் பென்சில் ஏதாவ் நம்பர் குறிக்க இருக்காது பாத்துக்கங்க நா அப்டியே தேடுவேன் ஏன் வீட் ட்டுகாரு சொல்லுவாரு இன்னு அஞ்சி லெச்சரூவாய்கி ஒங்களுக்கு நா இப்ப பேனா பென்சில் வாங்கி குடுத்தாலு ஒரு எமெர்ஜென்சின்னு இங்கு வருமோது ஒரு நோட்டு ஒரு பேப்பரு ஒரு பேனாவு கெ கெடையாது யா வேம்பரசி அப்டின் சொல்லித் திட்டுவாங்க அதனால நா என்ன பண்ணே ஒரு நாப் படி நோட்டு மட்டு வாங்கி ஒரு பேனா வச்சிருந்தே தோழா தோழா காலேல அந்த நோட்டுக்கு சண்ட பாத்துகங்க இந்த நோட்டு வந்து அம்மாட்ட கேட்ட நான்தா வாங்கி வெச்சிருக்கீங்க சின்னது சொல்லுது பெருசு சொல்லுது
ஆளுக்கு ஒரு பேப்பரு ஆளுக்கு ஒரு பேப்பருக் கிழிச்சி போட்டுட்டு போய் எதனா கிரிகிங்க அப்டின் சொல்ட்டு இருக்கணு
ஐயோயோ நீங்க வேற தோழ அப்பவு சண்ட வரும் எனக்கு பேய் அந்த பெயிண்டிங் எடுத்துக்குடு அத எடுத்துக்குடு ஸ்கெட்சி குடு மார்க்கெர் குடுனு அ
அப்போ சின்ன வயஸுலதா அப்டி இருப்பாங்க அதுக்கப்புறோ வளந்து அந்
நா அப்டின் தா சோழா நெனச்சிட்டு இருக்கே இந்த பாருங்க செவன்து வந்துட்டாங்க இன்னு சண்ட நடந்துகிட்டுதா இருக்குது அப்புடி இவங்க அப்பா ரொம்ப ஸ் ஸ்மாட்டு சண்ட உண்டப் போர்றா மாரி இருந்திச்சினா ஏன்ட சொல்லிருமா அப்டின்னுவாரு நாங்கூட சொல்லுவே ஓ வந்தடி சண்டேயே தீக்க வந்து வந்துருவா ரோ அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன் ஆனா வந்துமே சொல்லிடுவாங்க சண்டைன சொல்லுமா அப்படின்னாரு ஏன் பரவாயில்லை நீங்க இல்லம்மா ஒரு ஒன் ஹவர் நான் வீட்டுக்கே போரமாட்டேன் அதனால தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு எனக்கு நான் சொன்னேன் அட பாவிங்களா நீங்க உங்க சண்டைக்கு நா ஊறுகா ட்டுற மாதிரி அப்பட திட்டிட்டு இருக்கே எனக்கு
ஓ ஓ என்னது டா
சண்ட தா நடக்கு அதா சொல்லுவா ஒருத்தி சொல்லுவா ரவா தோசை செஞ்சு குடுங்கம்மா அப்பின்னுவா சரி பாப்பா அப்படின்னு சொ ஓடனே ஒன்ன பேசுனா கூட அதானே இந்த வீட்டுல நான் ஏன் பொறந்தனே தெரியலன்னு பெருசு சொல்லும் ஏ் உ உன்னைய அம்மா பெக்கவே இல்ல தெரியுமா நாங்க வந்துகிட்டு இருந்தோம்மா ஆ கோயிலுக்கு போயிட்டு அப்ப குப்ப தொடில நீ பிள்ளையை தூக்கிட்டு இருந்துட்டே இருந்த அம்மாதான் அம்மா பாவம்ன்னு சொல்லி உன்னைய தூக்கிட்டு வந்துச்சு தெரியுமா அப்படின்னுவா
தோழரே உங்களுக்கு உ உங்களுக்கு மாஸ்டர் தெரியுமா மாஸ்டர்
மாஸ்டர்னா ஆ தெரியும்
அவரு அவர் நம்ம நண்ப பர் தான் அவரு
அப்படிங்களா ஓ அந்த மீன் லாம் வைக்க சொன்னாங்களே இந்த ஒருத்தன் இந்த சாம்பார் அது அந்த ப்ப சொன்னாங்களே அதுங்க என்னோட களோஸ் ண தான் அவங்கதான் என்ன இந்த ஆப்ப சேத்து விட்டாங்க
அவுரா
அவங்க அவங்க லேடி
ஓகே ஓகே அது நெக் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அவர்க்கு கால் பண்ண
ம் அனம் எனக்கு அவங்க நம்பர் தெரியாதே நீங்க முடிக்க போம்போது எனக்கு அவங்க நம்பர் சொல்லுங்க நான்
அது அதுதான் நான் மெசேஜ் பண்றேன் எனக்கும் நீங்க ஃபிரியா இருந்தா எனக்கும் போன் பண்ணுங்க எப்பன ஆ மெசேஜ் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க கேவா
நானும் அந்த ஆப்ல மெசேஜ் பண்ணிட்டே தான் தோழர் இருக்கேன் ஆஹ் டக்குன யாரு
ஆப்ல வேணா எனக்கு பர்சனல்லா மெசேஜ் செரி பண்ணுங்க
அப்டிங்களா செரிங்க தோழரே நா பண்றே உங்குளுக்கு கண்டிப்பாக
நீங்க எதாச்சும் இன்சூரன்ஸ் போட்டிக்கீறிங்களா தோழரே அ
ஏ ஹஸ்பண்ட் போட்டிருக்காங்க தோழரே ஏ ஃபேமிலிக்கு ஃபுல்லாவே ம் இருக்கு
அ அப்பிடியா நீங்க எப்டி எப்பக்ஷடி நீங்க மந்த் திலி
மந்த்லியில மந்த்லி இல்ல தோழரே இயர்லி பேமெண்ட் மாரி பண்ணிடுவாங்க
இயர் ர்லி எவ்ளோ ஃபே பண்றீங்க
ல்ல அந்த டீட்டெயல்ஸ் எனக்கு தெரியாது தோழரே அவங்க அப்பா தா இ பாக்குறது எல்லாமே
அதிகமா பண் பே பண்றார்ல ஒரு ஃபிப்டி கே மேல
இல்ல ஒரு டொவண்டி வரும்னு நெனைக்கிற எங்ளுக்கு
அப்பிடியா டொண்டி ல்லா எப்டி சொல்றது எத்தின நீங்க டொவண்ட்டி வந்து பண்றது இல்ல நீங்க அதிகமா பே பண்ணீங்கன்னா உங்குளுக்கு வந்து அந்த ப அந்த பத்து வருஷம் கயிச்சு வர அமௌண்ட் வந்து கொஞ்சோ பெருசா இருக்கு நீங்க வேற ஆமா நீங்க வேற அ ரெண்டு பொண்ணு வேறயிருக்கு சொல்றீங்க கொஞ்சோ அதுக்கு அவங்குளுக்கு கொஞ்சோ செலவுகாசு சோரும் இந்த மாரி எதாச்சும் மேரேஜ் பண்ற டைம்ல நம்முளுக்கு யூஸ் ஃபுல்லா இருக்கு
கண்டிப்பா தோழரே ஆக்சுவலா இப்ப அவங்களுக்கு செல்ல மகள் சேமிப்பு திட்டம் போயிகிட்டு இருக்கு இங்குட்டு ஆர் டி கட்டிட்டு இருக்காரு ஆக்சுவலா ஒரு லட்ச சேவிங்ஸ்ல ஆஃப்லைன் கொடுத்துப்பாங்க அதனால இப்ப நான் கேட்டுப் பாக்குறே பாத்துட்டு உங்களுக்கு ஏதாவது டீடெ யில்சு நா சொல்லு கண்டிப்பா தொளறி சொல்றே உங்கங்களு
நீ நீங்க நீங்க வந்து அதுதான் இப்ப வந்து அவங்களுக்கு சின்ன வயசுல இப்ப அவ்ங்க அவ்ங்க பேரு மேல கொஞ்சோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது தான் இன்சூரன்ஸ் போட்டீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அவங்க வளர்ந்து வர ஸ்டேஜ்ல அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்புஃல்லா இருக்கு ஓ அதுதான் அவுங்களுக்குன்னு இல்ல உங்களுக்கு யூஸ் ஃபுல்லா இருக்கு
கண்டிப்பா தோழரே எங்களுக்கு இப்ப அது ஓகே தோழரே ஆனா இப்ப வந்து எங்களுக்கு வந்து எங்க ப்ராப்பர்ட்டி எல்லாம் எங்க பிரிக்கிற அந்த இதுல இருக்கும் அதனால பத்தரத்தை எடுக்குறது அந்த அது அதால தான் எங்களுக்கு இப்போ இப்போ போய்கிட்டு இருக்குது ஏன்னா இப்ப எங்களுக்கு எங்கள் மா எங்கள் மாமானார் இருப்பம உடம்பு சரி இல்லாம இருக்காங்க ஸோ இப்போவே அதாவது என்ன சொல்கறாங்கன்னா நான் இருக்கும் போதே எல்லாத்துக்கும் அவங்கும் சேர வேண்டியது குடுத்த ம் லாஸ் ஆயிடும் அப்படின்றதுனால ஏன்னா அது அவங்க அப்பா பேர்ல இருக்கு ஆக்சுவலா அதுக்கே அவங்க வந்து சர்டிபிகேட் வாங்கல சோ அதனால அதுக்கு ப்ராசஸ் நறையா பண்ணிக்கிட்டு இருக்காரு அதுனால இங்க கொஞ்சம் டைட்டா இருக் பட் ஆனா பியூச்சர்ல நான் உங்களுக்கு இந்த மாரி கால்ஸ் இருந்தீங்கன்னா நா கண்டிப்பா உங்களுக்கு என்ன பண்லாம் அப்படின்னு உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு ஐடியாக்கேட்டு
ஓகே அதான் இப்ப நீங்க இன்ரன்ஸ்ல போட்டீங்கா கொஞ்சம் உங்க லைஃப்க்கு கொஞ்ச ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஏன்னா இப்ப நம்ம உதவாத செலவுல்லாம் பண்றோம்ல
கண்டிப்பா தோழரெ
அது அந்த ஒதவாத செலவுல்லா நீக்கிட்டு இதுக்குல கொஞ்சோ ஒரு போட்டீங்கன்னா கொஞ்சோ நல்ல நல்ல முடிவா இருக்கு
ஆக்சுவலா நானே ரொம்ப சிக்கன தா தோழரே
ம்
நானே ஆமா நா ரொம்ப சிக்கனமா அவுங்கப்பா எனக்குன்னு குடுக்குறதுலயே வந்து பாத்தீங்ன்னா நா வந்து அ எப்டி சொல்லா ஆச்சுலா எங்க வீட்லயே நா கடைசி மருமஹ பட் ஆன் நாந்தா ரொம்ப இருக்கைலே சொல்லுவாங்க சிக்கனோன் சொல்லுவாங்க அவுங்க எல்லாமே இன்ஸ்டண்டா எல்லாமே புட்டு மாவுலிந்து எல்லாமே வாங்குவாங்க நான் எதுமே வெளில வாங்க மாட் ரேஷன் அரிசி வாங்கி புட்டு மாவு இடி யாப்ப மாவுலிந்து எல்லாமே ப்ரிபேர் பண்ணி வச்சிருவே அவுங்களுக்கு அப்றமேட்டு பருப்புருண்ட பருப்பு வந்து எங்க இதுல யூஸ் பண்ண மாட்டாங்க நா என்ன பண்ணுவே அந்த பருப் பு வாங்கி அட போட்டுக்குவே எதோ எதோ ஒரு நேரோ நம்ம புடு யாவு ஆயிர்ச்சு ம சாப் பட்றோ இல்லையா அப்டின் சொல்ட்டு நா அந்த அதுலிருக்க எல்லா பொருளுமே நா யூஸ் பண்ணுவே தோழரே அதனால சொல்லுவாங்க பரவால்ல இவ்ளோ பெரிய எடத்துலிந்து வந்தாலுமே உனு சிக்கனமா இருக்கு அப்டி சொ சொல்லுவாங்க எங்க வீட்ல நா வந்து நா வந்து ஒரு ரொம்ப அதாது எ வெளில அப்டின்னு வாங்குற பொருள் வந்து ரொம்ப கம்மி நா மஞ்சத்தூள் கூட நா வெளில பேக்கெட்ல வாங்க மாட்டே நா மஞ்சலா வாங்கி தா அற ச்சு யூஸ் பண்ணுவே ஏன்னா எனக் வந்து எனக்கு எதுனா ஒடல் ரீதிய நா கொஞ்சொ ப்ராப்ளமா இருக்கு பித்தப்பை ரிமூவ் பண்ட்டாங்கன்றதுனால எனக்கு அவ்ளோ சீக்ரோ வெளில சாப்பாடு மசாலா ஐட்டோ எதுமே எனக்கு செரிக்காது சோ னால எல்லா போனாவே நா ப்ரிபேர் பண்ணிக்குவே ஆஹ் அனால எ மஞ்சத் தூள் மொத க்கொண்டு நா வாங்கி காய வச்சு வர்ஷத்துக்கு நா அரச்சு வச்சுக்குவ எங்கம்மா மாரி அப்புடிதா பண்ணுவோ ம் மஞ்சத்தூள் சாம்பாரு பொடி
ஆஹ்
பொடி எல்லாமே வச்சிருப்பேன் வீட்டு்ல பொளுந்தங்கஞ்சி மாவு சத்து மாவு எல்லாமே பிப்பேர் பண்ணி வீட்லயே பிப்பேர் பண்ணிருவேன் ஓகே இதெல்லாம் நமக்கான கால அவகாசம் கூடவே போகுது ஆமா இன்னொரு கால்ல கண்டிப்பா தொடரலாம் தோழா
நீங்க கொஞ்ச நேரம் பேசலாம் ஏனா நீங்க ஸ்டார்ட்டிங் கொஞ்சநேரம் பேசல அது இப்ப ந என் படிறாங்க செவன்து சிக்ஸ்தா
செவன்து ஃபிவேத்
அதுதான் இப்ப நீங்க நல்லா வளங்க பொண்ணுங்கலே
கண்டிப்பா தோழரே ஐயோ இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா அதுதான் இப்ப இருக்க சொசைட்டிக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு ஆக்சுவலா எங்காவது நம்ம முன்னாடி இருந்த காலத்து இதுல ஆக்சுவலா நாங்களாம் இருந்ததை விட இப்ப எங்க பொண்ணுங்க எல்லாம் ரொம்ப பயந்து பயந்து வளர்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாச்சு அச்ட்வல்ல இங்க இருந்து வண்டி இடத்து போய் டியூஷன்க்குள்ளார அவங்க கால் வைக்கும் போது நான் நிக்கணும் டியூஷன்ல இருந்து கால அங்க அவங்க அந்த அந்த இந்த பக்கம் அந்த வாசப்பிடிங்க தண்டுனா நீ நிக்கணும் டான்ஸ் போம் போது கதைய மா இரு மறுபடியும் வரும்போது அப்படியே எப்படனு ரொம்ப ஆக்சுவலா ந நடக்கிற இன்சிடெட் லாம் பார்க்கும்போது ஒரு பெண் குழந்தையோட தாயோட மனநில
அது அப் அதுதான் சொல்றேன் இப்ப நீங்க ஸ்டராங்கா இருந்தா தான் அவுங்க ஸ்ட்ராங்கா இருப்
அதுவு என் வீட்டுக்கார் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்சுவலா அவுங்க சொல்லுவாங்க நீ வந்து நீ வேலைக்கெலாம் போகணுன்ற அவசியம்ல்லை பிள்ளைங்கள பார்த்துட்டு வீட்டில் பத்திரமா வச்சுக்கமா
ஆஹ் ஓகே சேரி ஓகே தோழரே நீங்க கட் பண்ணுங்க நா அவங்க நம்பர் சொல்றேன்
ஓகே ஓகே ஓகே ஓகே ம் ஆ நன்றி
ஆ ஓகே ம்
அவுருக்கே என் சி சி